ஹலோ
ஆ
ம் இது வந்து ஃபிப்து இன்னு ஒரு கால் பேஸ்னனா எந்த அந்த இது ஓகே விஸ் டைன்னாய்டு அப்புறோ வந்து ஆ இதுவு ஆறு கால் முஞ்சுரு நா ஒரு ஐடி ஓப்பனே பண்ணாம வச்சுக்கிற
அதுபேச ம்
எனக்கு ஒரு டவுட்டு எ கி என்னோட நம்பர்ல நீ ஒனக்கு தேவயான இதல்லா பேசிட்டியா
இல்லியே
ஆறு பேசிட்டியா எ நம்பர்ல கால் பண்ணி
ஆ பேசிட்டே
ஆறு பேசிட்டியா
ம்
ம் இல்ல கேக்குறே ஏனா என்து இப்ப நா பத்துருக்கு அத நா பேசி முடிச்ட்டன்னா என்து ஓகேவாய்டு அன்னால தா இப்ப பா க்குறே ம் க்ளோஸ் பண்ணிலான் பாக்குறே
இல்ட ஒன்னோடத்துக்கு
ம்
ஒன்னவோ நம்பர் எல்லாத்திலயு நா பேசி முடிச்சுட்டே னாதய கேக்குற
ஆமா ஆமா
நா முச்ட்ட
அப்ப அ அதனால தா கேக்குறே இப்ப பத்து இருக்கு பென்டிங்கு நா என்ன பண்ணுவே ஆ ஓ இப்ப இந்த நம்பர் இருக்குல இந்த நம்பர்ல நா பேசல ஒரு ஆள்ட்ட பேசுனா நா நால் நம் நாலு வேற எதாச்சு ப்ப எ ஐடி எதாச்சு நா லாகின் பண்ண சொல்லி அந்நாலு பேச்சு முச்ட்டன்னா முடிஞ்சிரு
ஆ ஹ
அதா
ஓகே தா
ஸ்பே
ம்
ம்
ஆமால ஒரு ஐடி வேற உனுக்கு வாய்ன் தரேனே அது அது பன் நேரத்துல பேசிடு எனக்கு நா இன்னக்கி ஞாபக பத்து
ம் சேரி
அவ காலேஜ் போய்ருப்பா நா இல்ல வந்து ப்ப வேணா ஈ ஆறு மணிக்கு அத்மாரி நா உன்க்கு பண்றே ஆறு மணி என்ன அஞ்சு மணிக்கே அத்மாரி பண்றே
சேரி ஓகே
ம்
ம்
சேரி நைட்டு பேசலா கொந்நேரோ
ம் செரி பேசலாமே
ம் ஆனா காலைல கொஞ்சோ சீ நா எந்திர் சீக்கிரோ எந்துர்ச்சு கெளம்பனு வேற பட்டுன்னு
ஏ
சொன்னல ம் வேற அக்கௌண்ட் ஓபன் பண்ணு பி எஃப் இருக்குல்ல அது க்ளைம் க்ளைம் பண்ணு சொன்னல அனுப்புறதுக்கு அதா சே அப்டியே இதுல கூட அப்டியே காசு கொஞ்சோ இப்ப நா சேத்துதா வச்சிருக்கே எடுக்க எடுக்க முடியாமருக்கு எஸ் பி ஐ ல இப்ப அப்டியே கொஞ்ச கொஞ்சமா எர்நூறு ரூபா அது மேரி வந் இப்ப ஆல்ரெடி தொ ஒன் ஃபைவ் ஹண்டரட் இருக்குன்னு நெனைகறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்க முடியாம
ம்
அதுனா ரவுண்டா ரவுண்டா அதுமே சேர்ந்துட்டாதா காடு மூலியமா எடுக்க முடியு சில்லறையா ஸ்னு எடுக்க முடியாதுல்ல கார்டுல
ஆமா
நா வெறு ஃபர்ஸ்ட் ஒரு தௌவ்சண்டு எடுக்கனு அப்றோ மீதி ஃபோர் ஹண்ட்ரட் நா இப்டி எடுப்பே அதனால ம்ச் எதுக்கு எடுத்தா மொத்தமா சீரோவா இருக்கற மாரி எத்துணு பத்து ரூபா இருப ரூபா இருக்க மாரி இல்லைனா எடுக்குவே இது பண்ண வேணா அப்டின்ட்டு வெச்சிருக்கான் அப்டியேதா அதா இப்போ எட்டு எ ட்டு எயிட் தௌசண்னா அது க்ளைம் பண்ணிட்டனா இதுல ஒரு டூ தௌசண்ட் இருந்துச்சுன்னா அப்டியே போட்டு டென் ஆ அனுப்பிடுவேன்ல
ம் புரிது
ம் அதான்
ம் ஏய் நா ஒரு கேம் சொல்வா
ம் ஓகே
இப்போ வந்து நா ஒரு வேர்டு சொல்றேன்னு வெச்சுக்கோ ஆப்பிள் அது லாஸ்ட் லெட்டர்ல இருந்து நீ ஒரு வேர்டு சொல்ணு அது லாஸ்ட் லெட்டர்ல இருந்து நா ஒரு வேர்டு சொல்லுவ அது மாரி ஓகேவா ஓகேவா
ம்
ஆ டைகர்
ம் ரைனோசஸ்
ரைனோசர்ஸ் எஸ்
எஸ்ட்
எஸ்ஸு வந்து ஸ்நேக்
அ எலிஃபேன்ட்
டைகர்
டைகர் சொல்லிட்டியே
ஓர்ஜன் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட்லந்து
ம் நானு சீட்டா
சீட்டா ஏ எச்சா
டி ஏ ஹெச் என்னாம் என் அ ஆ என் என் என் என் என் என்னன என்ன இருக்கு என்னுல எதாச்சு இருக்கா
எதுனாலூ சொல்லா நீ எந்த வேர்டு வேணாலு சொல்லா
நெஸ்ட்
நெஸ்ட்டு திரும டீயா எந்த வாட்டி சொல்லால்ல இந்த கேம்ல டைகர்
ம் சேரன்
ஆ
சேம் ரைனோசரஸ்
ஓ ரைனோசரஸ் அதே ஸ்நேக்
ஓகே இ இ
ம்
அ ரைஸ் ஃபார் ஐஸ்
ஐஸ் ஐஸா ஓகே
கண்கள் இரண்டால் எலைட் இ சேம் இ எக்கு
எக்கா
முட்ட
தால்
ஆ
டால் டால்
எக்குக்கு எப்டி டால் வரு
ஓ நீ எக்கு சொன்னியா சாரி ஜி ஜிக்கு வந்து ஆ க்ளோரி
க்ளோரி ஒய்
ம்
ஆ ய்க்ஸ் ய யாஸ் இருக்கு பாரு அந்த இப்டி ஒக்காந்து இருந்துருப்பியே ஆ
லாஸ்ட்டு வேட்
எஸ்ஸா இசட்டான்னு தெரியல
ஆ
எஸ் ஆர் இசட்
எஸ் ஆர் இசட்டா இசட்னா ஜீப்ரா
ஓகே ஏ ஏ ஆண்ட்டு
ஆண்ட்டு திருமட்டியா ட்ரீ
இ இ லைக்க
எனக்கு ஏ இப்டி ஒரே நிம்ச இரு
ம்
கொஞ்ச ஆண்டிக்கு கால் பண்ணு
காலிங் கண்கள் இரண்டா அண்ண கொத்தி இழுத்தாய் இழுத்தாய் போனா ஒரு சின்ன சிரிப்பில்
தெர்ல பண்ணிக்கினே இருக்காங்க எனக்கு நா கட் பண்ண கட் பண்ண வேற ஃபோனுக்கு பண்ண மாட்றாங்க ம் சொல்லு ம் என்ன லாஸ்ட்டா முடிச்சோ
நானா ஆ இது இ இலதா இப்ப சொல்னு
இ சொல்னுமா
ஆமா
ம்
ம் ஏஸ்தடிக்
ஏஸ்தட்டிக் சி
ஆ
சாட்
டி டி டி டி
ம்
டாப்பர்
டாப்பர் ஓர் ரேசர் ஆ இல்ல இல்ல இல்ல ரேசர் ரேசர் ரேசர் ஆர் ஏசி சி ஆர் ரேசர்
ஓகே ஆர்
ம்
ம் ராப்பிடோ
ஓ ரப்பிடோ ஓ அவுல்
லைன்
லைன் திரும்மா ஈல வந்ததுக்
என்ன லயன் லயன்
ஓ லயனா நா லைன் நெனச்ச லயன் என்னா
ம் லயன்
ஆ நோ
ஓ உப்ஸ்
எஸ் சா
ம்
எஸ் ல வந்து சைலண்டட்
டீயி
ம்
ம் டேப்
ம் பிஞ்ச்
பிஞ்ச்
ஆமா ஆமா
ஹைப்பர்
ஹைப்பர் ஆர் ஆ ஒரே நிமிசம் இரு ஏய்
மே
டேய் பையா கொஞ்ச பார்றா திரும்ப பண்ணி பர திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்கடா ஹலோ
ம் செரி நா வெயிட் பண்ற நீ போய் தூரமா போய் பேசிட்டு வா போ பட்டுன் பேச்சிட்டுவா
ஏய் பேசிட்டு இருக்கேன் அட்டன் பண்ண முடியாது
சோ
ஹலோ ஹலோ
ஆ
ம் சொல்லு சொல்லுங்க
இந்த போன்லயா கால் வருது
ஆமா
ஓ செர் செர் நீ ஒரு நிமிஷ இறே நீ இப்ப அங்க அவன்ட பேசுறனா நீ எந்த ஃபோன இங்க வச்சுட்டு நீ அங்க போய் பேசணு இங்க நல்லா டே பையா போய் எட்றா எட்றானு கத்தினு இருக்க நீ ப்ரோஜன இல்லாம போக் கூடாது சும்மாவே பத்து இருபதுனு தா இருக்கு இதுல வேற ஆ இதுல வேற இன்னு நீ கத்துன்னா பேசு
வெறுப்பாருக்கு ஏ நா கட் பண்றேன் தெரியுது அப்ப வேற ஒரு நம்பருக்கு கால் பண்ணுல
வேற நம்பருக்கு பண்ணாலு எடுக்க மாட்டறாங்க
ஆ அந்த ஒரு இதுவே இல்லல்ல
யாரு
எங்க அத்த தா
யாரு இல்ல கோயம்பேட்லக்கா அவங்களா இல்ல யாரு உன் கசினோட அம்மாவா ஓய்